ஆ ஆ எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க என்ன வெளியிலயே வரமாட்டேங்குறீங்க வா கிங் போறதுக்கு முதல்ல போயிட்டு இருந்தோ ஃபோன் அடிச்சாலு எடுக்க மாட்டேங்கிறீங்க ரொம்ப பிஸி போல
அம்மாப்பா என்ன பண்றது இந்த பிள்ளைங்ளுக்குன்றது நம்மோ வீட்ல இருக்குதுங்க வே வே வித விதமா கேக்குதுங்க ஸ்கூல் போறப்ப கூட தெரியல அந்த வுக்கா ஏதோ இட்லி தோசைு ன்னு ஏதோ தின்ன குடுக்கறத தின்னுட்டு இது பண்ணிடுங்க இப்ப வீட்டுல இருக்கதுங் கலா இர இப்ப நாங்களா என்னது இதே டிபன் ஆ இது நேத்து சாப்பிட்டனே இது நைட்டு சாப்பிட்டேனே இது முந்தா நேத்து தான சாப்பிட்டே இந்த இட்லி குடுக்குது இதே இட்லி இதே தோச இதே இதுன்ட்டு டெய்லி அதுங்ளுக்கு அத பாத்து அத பா ஏதாவது பாத்து வெத வெத விதமா செஞ்சு குடுக் னுணுன்றதுக்கே அதுக்கே செரியா இருக்கு நேரோ ஆறு மணியாச்சுன்னா அதுக்கு என்ன சனிய என்ன திங்கலானு அதிக்கே தனியா யோசிக்குதுங்க இத ரூம் போட்டு யோசிப்பாங்க போல உக்காந்துகிட்டு அது வேற நம்ம ஏதாவது செய்னா என்ன செய்ற என்ன ஸ்மெல் வருது என்ன இது டிஃபன் சி இது தானா இவ்ளோ நேரோ கழிச்சி இது தானா கொண்டு வந்து குடுக்குற அப்டின்னு கேக் நா இதுவா கேக்குதுங்க இதுங்க கிட்ட நம்ம சாப்பாடு இதுல வர்றதுக்குள்ள போது போதுன்னு ஆயிடுது
ஆமா ஸ்கூலுக்கு போக இல்லன்னா கூட நம்ம ஒரே இதா பண்ணி குடுத்து உட்ரலா சாயந்தரமு வந்து ஏதாவ் சாப் ட்டா போதுன்னு அதுக ஆ எழுதுறது படிக்கிறதுல கொஞ்சோ இதா பண்ணிட்டு சாப்ட்டு படுத்துருங்க
ம்
இப்ப வீட்லயே இருக்குதுங்ளா இங்கயு அப்டிதா இங்க போன வாரந்தா அம்மா வந்துருந்தாங்க
ம் ம்
ஆ என்ன என்னய ச இது பண்ணி பண்ணி முடிச்சிட்டு கடசில அவங்க பாட்டிட்ட போயிட்டாங்க இவுங்க அம்மா க்கு நீங்க வேற எதுவுமே சொல்லி குடுக்கலயா நீங்க எப்ப பாரு அவ்ங்க இந்த இட்லி தோசயேதா போட்டு குடுக்கறாங்க வேற ஒண்ணுமே செ ய்ய மாட்டேங்குறாங்க ஒரே கொழம்புதா வச்சி குடுக்கறாங்க நாங்க ஊருக்கு வர்றோ எங்கள கூட்டு போங்க எங்களுக்கு அங்க அத செஞ்சி குடுங்க இத செஞ்சி குடுங்கன்னு அப்பறோ அம்மா அம்மா சத்தம் போட் டாங்க என்ன ஏ பிள்ளைங்களுக்கு கொலக்கட்ட செஞ்சி குடுக்கலா பால் கொலுக்கட்ட செஞ்சி குடுக்கலா ஆ இது இடியாப்போ புழுஞ்சி குடுக்க வேண்டிதான சந்தகம் புழுஞ்சி குடுக்க வேண்டிதானன்னு அவங்க ஒரு லிஸ்ட் டே போட்டாங்க இதெல்லா மொதல்ல உக்காந்து செய்யனுல்லம்மா நீங்கல்லா செஞ்சி குடுத்தீங்க எங்களுக்கு எங்களால முடிய மாட்டேங்கிது அப்டின்னே அப்பறோ நா போகைல ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கு நா மாவரச்சி குடுத்துட்டு போறே குடுத்துட்டு கொஞ்ச கொஞ்சமா போட்டு செய்றது எப்டின்னு சொல்லி குடுத்துட்டு போறே செய்யி அந்த மாரி அப்டின் சொல்லிட்டு போனாங்க
ஓகே சேரி சேரி
அப்பறோ பாத்தீங்கன்னா இப்ப அந்த மாவல்லா கொஞ்சோ அரச்சது அரச்சது இருக்கு இப்போ அத வச்சிதா எனக்கு ஒரு வாரமா ஓடிட்டுருக்கு
அப்டியா என்ன உங்க வீட்ல சொல்லுங்க டெய்லி மெனு என்ன என்ன அதுவு பாத்து நானு கொஞ்சோ ஆரம்மிக்கிறே எங்க வீட்ல என்னால முடியல
மொதல்ல இடியாப்பத்துக்கு மாவரச்சாங்க இடியாப்பத்துக்கு மாவரைக்கர்து எப்டின்னா ஆ இப்ப நம்ம வந்துட்டு ஒரு ஆ ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுக்குறோன்னா பச்சரிசி ஐநூறு கிராம் புழுங்கலரிசி ஐநூறு கிராம் அந்த மாரி இல்லன்னா ஒரு ஒரு கிலோ அந்த மாரி
ஓகே
எடுத்துக்கிட்டு சரிக்கு சரி எடுத்துக்கிட்டு நல்லா கழுவி மொதல்ல வெயில்ல காய போடனு ஒரு ரெண்டு தடவ மூணு தடவ கழுவிட் ட்டு
சரி
வெயில்ல காய போட்றனு நல்லா காய போட் டு அது காஞ்சதுக்கப்பறோ பாத்தீங்ன்னா ஒரு வேலயுமில்ல அப்டியே கொண்டுட்டு போய் மிக்சில இது நம்ம கொஞ்சமா இருக்குதுன்னா வீட்லயே அரச்சிர்லா இல்லன்னா கொண்டு போய் மிஷின்ல குடுத்து அங்க அரச்சி அரச்சிட்டு வந்துர வேண்டியதா அரைக்கும் போது மட்டு நம்ம சொன்னோம்னாலே அதுக்கு ஏத்த மாரி அரச்சி குடுத்துருவாங்களா இடியாப்பத்துக்கு கொஞ்சோ நைசா அரச்சி குடுங்க அப்டின் சொன்னா நல்லா நைசா அரச்சிருவாங்ளா அது நம்ம கடேல வாங்குற மாவு கூட அவ்ளோ இதா இல்ல நா அன்னிக்கே இப்ப அம்மா அரச்சிட்டு வரைலேதா பாக்குறே பாத்தீங்கன்னா அப்டியே வெள்ள வெளேர்ன்னு அப்டி இருக்கு
ஆமா வெள்ளயா இருக்குல்ல இப்ப ஆனா புழுங்கலரிசி கொஞ்சோ கலர் கம்மி தான
ஆ அது சரிக்கி சரி போடுறதுனால அவ்ளோ புழுங்க அரிசியோடது ஒண்ணு தெரியல நம்ம ரெண்டு மூணு கலைச்சல் நல்லா ஒரசிர்னு அத அம்மாவ பாத்தீங்கன்னா புழங்கல் அரிசிய ஃபர்ஸ்டு தனியா உரசி கழுவிட்டாங்க சட்டில போட்டு நல்லா உரசி கழுவிட் ட்டு ரெண்டு மூணு கழுவு கழுவிட்டாங்க பச்சரிசி வந்து ந்து அது சீக்கரோ ஒடஞ்சுரூமாம்மா அதுனால அத தனியா தா கழுவுனாங்க அத ஒரு ரெண்டு கலச்சலக்கு கலஞ்சிட்டு ரெண்டையு கொண்டே கொட்டி வுட்டுட்டாங்க அது கொட்டி வுட்டுட்டு அரச்சுட்டு வந்தா பாத்தீங்கனா அப்டியே நல்லா வெள்ள வெள்ரேர்னு இருக் அது அவ்ளோ இதா அழகா இருக்கு அது மாவ பாத்தாலே
அப்டியா பரவாயில்லையே எனக்கு தெரியாது ஆக்சுவலா இப்ப இது இடியாப்போன்னாலே நம்ம வெறும் பச்சரிசிலதான் செய்வாங்க அப்டின்ட்டு
அது பச்சரிசியில செய்யலாமா நா சொன்னே எங்க அத்த இவுங்க வந்து பச்சரிசி தா வெறும் பச்சரிசி தா போடுவாங் க அப்பதா அம்மா சொல்றாங்க பச்சரிசியில போட்டு செஞ்சா வெரப்பா இருக்கு சூடோட சாப்புடைல நல்லா இருக்கு ஆரி போச்சுனா வந்துட்டு ட்டு முள்ளு முள்ளா இருக்குற மாரி இருக்கு கம்பி கம்பியா இருக்குற மாரி இருக்கு
சரி ஆமா
இது நீ புழுங்கல் அரிசியு சேர்த்தி போட்டு பண்ணுனீனா அந்த மாரி வெரைக்காதா
ஆ பரவாயில்லையே நல்லா இருக்கே
அப்புறமும் பார்த்திங்கன்னா கொஞ்ச சாஃப்டா இருக்குமா அப்டி சொன்னாங்க அப்பறோ அரச்சுட்டு வந்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு தா புதுசா ஒண்ணு கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னா அப்பறோ ஒடனே செஞ்சு குடுக்கணுமே அரச்சுட்டு வறவும் பார்த்தீங்கன்னா அப்பறோ எங்களுக்கு இன்னக்கே செஞ்சு குடுங்க இன்னக்கே செஞ்சு குடுங்க. அப்டிரிஞ்சுங்க அப்பறோ அரச்சுட்டு வந்த அன்னைக்கே அம்மா கொஞ்சமா அ மொதல கொஞ்சமா செஞ்சு குடுத்து பாப்போம்னு சொல்ட்டு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு மட்டு மாவு எடுத்து அது நம்ம
ம்
அரச்சத என்னப் பண்ணுன்னா லைட்டா வட சட்டில போட்டு சூடு படுத்தணு அதாவது ஃபுல்லா வைக்காம சிம்முல வச்சுட்டு அந்த ரெண்டு டம்ளர் மாவ போட்டு நல்லா வருத்தாங்க மொதல்ல மாவ கருகிராம ஃபுல்லுல வச்சம்னா சீக்கரோ அடிப்புடிச்சுரு கருகிரு சிம்லயே வச்சுட்டு வறுத் தோனா நமக்கு வந்து லைட்டா லைட்டா சட்டியில மட்டுந்தா ஒட்டு அது அப்டியே கைவிடாம கெளறிட் டே இருந்தீங்கன்னா நல்லா அந்த மா மாவு வந்து வறுக் வறுக்கும் போது வாசோ அவ்ளோ நல்லபடியா கமகமன்னு வருது வாசோ மாவோட ஸ்மெல் அப்புடி வருது அப்பறோ அந்த வாசோ அதுவும் வறுத்து வச்சுட்டு கொஞ்ச ஆருனதுக்கு அப்பறோ பாத்தீங்கென்னா
ஆ
அதுல தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டாங்க நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ற எண்ணெயா அது ஒரு ஸ்பூன் விட்டுட்டு அ கை பொ பொறுக்குற அளவுக்கு கொஞ்ச வெது வெதுன்னு கொஞ்ச தண்ணி வச்சு
சரி
இதே போட்டு நல்லா பெசஞ்சுட்டாங்க பெசஞ்சா நம்ம சப்பாத்தி மாவெல்லா பெசயிறோம் பாருங்க.
ஆமா ஆமா
அந்த மாரியே பெசஞ்சுட்டாங்க ரொம்ப தண்ணி ஊத்தக் கூடாதா இதுக்கு வந்து ஏன்னா தண்ணி ஊத்தி நெறையா போயிருச்சுனா அப்பறோ திருப்பி திருப்பி மாவு போடுற மார் இருக்குமா கொஞ்ச கொஞ்சமா ஊத்தி ஊத்தி பெனஞ்சு பாக் போனு இப்ப நம்ம ரெண்டு டம்ளர் மாவு எடுக்குறோன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னே கால் டம்ளர் தண்ணி ஊத்திருந்தது தண்ணி ஊத்துரோன் நெனைக்கிறோ அந்த மாரி நம்ம எடுத் த்து வச்சுட்டு கொஞ்ச கொஞ்மா ஊத்தி ஊத்தி பெசஞ்சம்னா கரெக்ட்டா அம்மா இருந்ததுனால அவுங்க அந்த பக்குவத்துக்கு கரெக்ட்டா பெசஞ்சுட்டாங்க பெசஞ்சிட்டு பாத்தீங்னா நம்ம இடியாப்போம் புழியிற கட்ட இருக்குல்ல முறுக்கு புளியிர கட்ட இடியாப்பம் புளியுர கட்டா அதுல இந்த இடியாப்பா கன்ன போட்டு
ஆ
நம்ம இட்லி மாரியே குட்டி குட்டியா முறுக்கு எப்புடி புழியிறோ குட்டி குட்டியா அந்த மாரி இட்லி தட்டுல வெச்சு அந்த ஒவ்வொரு குழிக்கு ஒவ்வொரு குழிக்கு மட்டு புழுஞ்சாங்க அழகா இருந்துச்சு பாக்கெறதுக்கே அந்த நைஸ் கண்ணு ஓட் பட்ட வெச்சது போட்டு புழியவு அது புழியைலயு பாத்தீங்கன்னா மாவு அப்பிடியே அப்பிடியே வெள்ள வெளேர்ன்னு அவ்ளோ அழகா இருக்கு
அது ஜலிக்க எல்லா வேண்டா வறுத்துட்டுக்கு அப்பறொம் நம்ம ஜெலிக்க வேண்டா
ஆஹா சலிக்க வேண்டா மாவே நல்லா நைஸா தான அரச்சு கொண்டுட்டு வராங்க
இல்ல அவ்ங்க என்னதா இது பண்ணாலு நம்ம வறுக்கும் போது அது அங்கங்க அந்த கட்டி கட்டியான்றது இருக்காதா எனா நா பச்சரிசி மாவு அன்னதா அரச்சு ட்டு வருவ அர்ச்சுட்டு வந்துட்டு என வறுப்பே நீங்க சொல்ற இதுலதா நான் செய்வே ஆனா நா புழுங்குல் அரிசி போட மாட்ட பச்சரிசி தா வெறு அத அது மட்டுந்தா செய்வ அதுல பாத்தீங்கென்னா வறுப்பட் வறுக்கும் போதே ஃபஸ் ட் ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டே நல்லா நைஸா தா சொல்லியேதா கொண்டு வந்த அரச்சு கொண்டு வந்த கொண்டு வந்தது நல்லா அவ்ளோ எடுத்து வறுத்துட்டே வறுத்துட்டு என்ன பண்ணிட்டே கட கடனு சுடு சுடுதண்ணி ஊத்தி பெசைய ஆரம்பிச்சுட்டே பெசஞ்சுட்டு அய்சச்சோ நா பிழியப்பட்ட பாடு போதும் போதும்னு ஆச்சு அத வந்து கல்லு மேல வெச்சு அத அன்னெக்கி ஃபுல்லா அந்த கைய்யு ரெண்டு அவ்ளோ ஒரு வலி எடுத்துருச்சு அப்பறொந்தா சொன்னாங்க நீ அந்த வறுத்தியே வறுத்த மாவ ஜலிச்சியா அப்டின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க
ஆனா இங்க அம்மா சலிக்கெல்லா இல்ல ஒருவேள அவ்ங்க கரெட்டா வறுத்துட்டாங்களோ என்னமோ தெரில அப்ப
அப்போ கட்டி கட்டியா இருக்குல் அந்த குட்டி குட்டியா
அந்த மாரெல்லா எது ஆகலையே மாவு நா கைல கடசில ஆற்னதுக்கப்றொ எடுத்து பாத்தனே நா ஃபஸ்ட்டு பெசயறென்னு சொல்லி நாந்தா உப்பெல்லா போட்டு கெளறுனே
ஆ ஆ அப்பொறோ ரெண்டாவது வாட்டி பெச ஆ ஆ நானு அப்டித்தா நெனச்ச எனா, நம்ம தண்ணி கெளறும்போது நம்மொ இருக்கும் அது இது வ எல்லா வெந்துறு அப்டின்னு சொல்லுவாங்க அப்பதா நானு ரெண்டாவுது வாட்டி நா அது சலுச்சே சலிக்கும் போதுதா தெருஞ்சுது அதுல கொஞ்சொ நறையா குட்டி குட்டியா கட்டிங்க அதெல்லா இருந்தது இல்லெய்யா அதெல்லா இருந்த அத நா கொட்டிட்டு அதுக்கப்பறோ நானு கொஞ்சொ ஆனா எனக்கு ரொம்ப வெறப்பா இருந்தது நீங்க சொன்ன மாரி சாஃப்ட்டா இல்ல அந்த சூடா சாப்டம் போது ஓகே சாப்ட்றலா
நல்லா சாஃப் ட்டா இருந்துச்சுங்க்கா ஆ இட்லி சட்டில வெச்சு மிஞ்சு போனா ஒரு அஞ்சு நிம்ஷொந்தா இருக்கு ஃபுல்ல வெச்சு வேக வெச்சாங்க அம்மா அது ஒரு ஒரு தட்டுதா ஃபர்ஸ்ட் வெச்சாங்க ஒரு தட்டுல புழுஞ்சு வெச்சாங்க அது வேகறதுக்குள்ளே இன்னொரு தட் ல கீழ வெச்சு புழுஞ்சுகிட்டு இருந்தாங்க புழுஞ்சு வெ வெச்சு முடிக்கெறதுக்குள்ளே அந்த உள்ள வெச்சது வெந்தருச்சு இத எடுத் நாங்க அப்பறோ திருப்பி அத வெச்சாங்க அவ்ங்க பத்து நிம்ஷத்துல விறு விறுனு செஞ்சுட்டாங்க செஞ்சுட்டு தேங்கா பால் எடுத்தாங்க தேங்கா பால் எடுத்து இதயு ஊத்தி சாப்ட்டா சொன்னாப்புலே அவ்ளோவு சாஃப் ட்டா இருந்துச்சு இவரெல்லா நைட்டு வந்து சாப்டையில பாத்தீங்கன்னா நா கூட வெறச்சுக்கும்னு நனச்சே ஆனா நல்லா மெதுவா இருந்துச்சு இது பிள்ளெங்களுக்கு சொல்லவா வேணு நல்லாருக்கு நல்லாருக்கு பாட்டி இது சொன்னா அம்மா இதெல்லா எங்களுக்கு செஞ்சே குடுக்க மாட்டேங்கெறாங்க நீங்க அவ்ங்களுக்கு சொல்லி குடுத்துட்டு போங்க இது எப்பிடி செய்ணு அதே மாரி சொல்லி குடுத்துட்டு போங்க அப்டின்னு அப்பொறோ பாத்தீங்கன்னா அதே மாவுலே அடுத்த நாளு வந்து கொலக்கட்ட நம்ம பிடிக்கொலுக்கட்ட செய்வோல்ல பிள்ளையாருக்கு
ஆமா ஆமா
அந்த மாதிரி வந்துட்டு கொலக்கட்டை செய்ய சொன்னாங்க இதுக்கு பிள்ளைங்க ரெண்டு இனிப்பு வேண்டான்னு சொல்லிருச்சுங்க எங்களுக்கு காரகொழ காரமா செஞ்சு குடுங்க அம்மாச்சி அப்டிங்கிற மாரி சொல்லுச்சுங்க அப்பறோ சொல்லவு நா இருந்துட்டு இனிப்பு வேண்டாமா அவரு காரோந்தா சாப்பிடுவாரு மழை சீசனா இருக்கிறதுனால அப்டின்னு சொல்லவு அதே மாறிதா திருப்பி அதையு போட்டு ஏய் இதே மாறிதா என்ன இதுல கொஞ்சு வெங்காயோ கடல பருப்பு கடுகு உளுந்தெல்லா வறுத்து தாளிச்சு இதுல கொட்டிட்டு பிடிச் சி மாவு உள்ள வெக்க வேண்டியதா வேற என்னதுல புதுசா செய்ய போற அப்படின்னு அப்றோ அதையு கொஞ்சு செஞ்சு காமிச்சாங்க அதே மாறி ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்து வறுத்துட்டு அதுல அதே மாறி ச உப் ப்பு போட்டு சுடுதண்ணி போட்டு பெசையயில்ல
ஆ
பச்ச மெளகா வெங்காயோ கருகப்புல கடுகு உளுந்து இதெல்லா போட்டு எண்ணெயில போட்டு வறுத்து இது மாவுள கொட்டிட்டாங்க மாவுல கொட்டிட்டு மாவோடயே நல்லா பெசஞ்சிட்டாங்க நல்லா பெசஞ்சிட்டு அதை நம்ம புடிக்கொள்ளக்கட்ட புடிப்போம் பாருங்க கையில
ஆமா ஆமா
அதே மாறி நல்லா புடிச்சி புடிச்சி இட்லி சட்டியில வச்சு அவுச்சு
உம்
அதுவு ஒரு அர மணி நேரத்துக்குள்ளயே வேல முடிஞ்சிச்சு வச்சு குடுத்துட்டாங்க புள்ளைங்க ரெண்டுக்கு குஷால் தாங்கல சாப்டும் போது என்னக்கா
என்னப்பா இல்ல இல்ல சொல்லும் போதே ஆசையா இருக்கு அப்படின்ன
ஆ அதுவுமே அதே மாறி பாத்தீங்கன்னா கொஞ்சு ந அவங்க அவரு வரும்போதல்லா நைட்டு சாப்பிட கொஞ்சு கல்லு மாறி ஆயிருமோன்னு நெனச்சே அப்பயு நல்லா மெதுவாதா இருந்துச்சு சாப்டா தா இருந்துச்சு
ம் பரவால்ல நல்லா இருக்கு எதோ தா நம் பணையாரமா ட்ரை பண்ணாம ஓக்கே ஆ சேரி
நம்ம ஒரே இத செஞ்சு குடுத்தோன்னா அதுகளுக்கு இதாகு இந்த மாறி நீங்க கொஞ்சமா நீங்க நெறையா செய்யாட்டி கொஞ்சமா காய போட்டு அரைச்சி பண்ணி பாருங்க பண்ணி குடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுங்க பிள்ளைங்க
அ அ அதா ரெண்டு சேந்து சொல்றீங்களே செரி ட்ரை பண்ணி பாக்கலா சேரிப்பா நா ட்ரை பண்றே எத பரவால்ல நல்ல ஐடியா குடுத்திருக்கீங்க
ஆ அப்புறோ எடையில எடையில ஒரு நா
கால் பண்றப்பா கண்டிப்பா யா
அந்த மாறி மாத்தி மாத்தி செஞ்சுட்டு வாரத்துல ஒரு நாள் மட்டு இட்லி தோச அந்த மாறி கொண்டு வந்துட்டோனாலே அப்புறோ அதுகளுக்கு ரொம்போ போர் அடிக்காது
சேரி சேரி சேரி சரிப்பா நா உங்களுக்கு கூப்பிட்றே தே தேங்க்யூ பாய் வா